ஹலோ கேக்குதா என்ன பண்றீங்க
தோ உங்காட்ருக்க
சாப்ட்டீங்களா
இல்லங்க நீங்க சாப்ட்டீங்களா
ஓ சாப்ட்ட சாப்ட்டங்க
என்னங்க
என்ன சாப்ட்டீங்க
இன்னைக்கு வெளியதா சாப்ட்ட பாஸ்தாவு
உங்க உங்க ஒரு ஜாலிதா போல எப்ப பாத்தாலு
ஒரு ஃப்ரண்டோட வெளிய போயிருந்தன் இன்னக்கு
எந்த ஃப்ரண்டு
ஆஹ் என் ஃப்ரெண்டு பொண்ணுருத்தி வா பெங்களூர் போறாளா ஒர்க் கிடைச்சு
உம்
சீ காலேஜுக்கு
ஆஹ்
அதனால இங்க இருக்கிற வரைக்கு தா போ முடியு அதுக்கப் வரல எலா பிஸி ஆயிருவோ
ஆஹ்
சரினு இன்னைக்கு வெளிய போயிருந்தோம்
ஆமாங்க எனக்கு என்ன ஜாலியா இருக்கற இதானந்த எதிர் பாத்தீங்க சொல்லிட்ட போதுமா ஆஹ் சொல்லுங்க நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருக்க போதுமான
போது போது ஒரு மனு சனக்கு நிம்மதியூ சந்தோஷமுமிருந்தா போதுங்க வேற எதுவு தேவல
ஆஹ் ஆமாங்க ஆமாமா
உண்மதா
அப்ரோ நீங்க எங்கயு வெளிய போலையா
வேலைக்கு போயிட்ட இன்னைக்கு சாங்காலோ ஆறு மணிக்கு தா வந்த
சரி சரி
ஆர்ச்சு வரைக்கு
அப்படியா
ஆஹ ஆஹா அப்படியே பண்ட்ட
சரி சரி வேற எங்கயு போலையா
நைட்டு படத்துக்கு போல நெனைச்சே
சிவகாசிக்கா மைக்கிள் பாத்தீங்களா
ஆஹ்
படம் பாத்தீங்களா இல்லையா
மைக்கிலா
ஆஹ்
இல்ல ஏன்
மம்மின்னு ஒரு படம் வந்திருக்கு அது
ஆ சிக்கல
புடிக்காதா இங்கிலீஷ் படலோ பாப்பீங்களா இல்ல இங்கிலீஷ்
சினிமா பாக்கமாட்டே
எயா
பத்ததே இல்ல இங்கிலீஷ் படம் ஒரு ரெண்டு மூணு படம் பாத்திருக் கே
என்னென்ன படோ
நல்லா தெரியு டைட்டானிக் பாத்தருக்கே ஒரு
சோ டைட்டானிக் விஜய் டிவிலயே போடுவா ஈவிள் டெத்து நா வந்து போல அப்ப ரிலீஸ் ஆனப்ப எனக்கு பதினெட்டு வயசு ஆல அதனால நா போல
ஆ அவளவுதா பாப்பே மத்த எது பக்கமாட்டே
பாருங்க நல்லா இருக்கோ இங்கிலீஷ்ல இருக்கறது தா ஆல் ஆஃபஸ் டெட் பாத்திருக்கீங்களா
பா
அது வேணா பாருங்க சூப்பரா பட்டாசா இருக்கூ
ஆஹ் பாத்தல்லா பாத்தல்லா
எனக்கு எப்படா காலேஜ் ஓப்பனாகூ அப்டின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த
காலேஜ் போனா போர் அடிக்குங்கிறீங்க காலேஜ் எப்படா ஓபன் ஆகுங்கறீங்க என்னதானா உங்களுக்கு பிரச்ச
என்ன காலேஜ் போனா போறடிக்காது
அடிக்காதா சேரி சேரி
இல்ல அதுலா வே போ சக்கேன் நா செக்கேண் இயர் போருல ஓஹோ அதென்று ஃபஸ்ட்டியர் கெ புது புள்ளைங்லாருவாங்க
ஐயோ
நல்லாருக்கு
படிக்கிறக் போகல ஆக மொத்தத்துல
ஐய வாய்ப்புல வாய்ப்புல
படிச்சாதா புள்ளயே வருன் தெரிஞ்சுட்டு போங்க வாழை டூ பாத் திங்ளா
பாத்
என்னது
வாழ டூ
ஆகட்டூவா இல்ல பாக்குணு
இல்ல பாக்கறன் சொன்னீங்கல்ல அதா கேட்ட
து பாக்கணு
நேத்துதா அம்பி வந்துருந்தா ஒங்ளுக் அடைக்காது கடக்காது தம்பி வந்துருந்தானா திடீர்னு பதா நடந்து வந்துட்டா நடக்கறா திடீர்னு நா எதிர்பாக்கவேல்ல ஒரு நிம்ஷமா ஏ எங்க போறீங்க நா பேசிட்ருக்கறன்ல்ல ஒரு நிம்ஷமா ஒரு நிம்ஷ
டா
அ வேறங்யோ பேசுறக்தா எனக் கூப்ட்டீங்ளா கேக்கற
இல்லங்க அண்ண வந்தாரா அண்ணன்ட்ட பேஸ்ணுல்ல
ரொம்ப முக்யோ
அமா அண்ணன்ட்ட பேஸ்ல முக்யோ
சேரிங்க பேஸ்னி பேசுற
போர் அடிக்கிதுங்க இப்லா வீட்ல இர்க்கவே
இருக்கு இருக்கு நா இப்பதா வீட்டுக்குள்ளே வந்த டயடாருக்கு
தான இப்பதா வந்த இப்ப வர்ல கூரு மணி எவ்ளாச்சி ஏழாய்ட்ச்சி ஜிக்குள முக்குள
டயட்டாருக்கு தம்பி பாக்கற போகணு நெனச்ச பத்தா ரொம்ப லேட் ஆயிட்ச்சி வர்றக்கு
இனி வண்டி எடுத்துட்டு போனன்னா வர்றக்கு லேட்டாயிரு
ம்
போறக்குள்ளயே முதுகு வலிக்கு ரொம்ப தூரொ
நாளக்கி போங்க
நாளக்கி வெளிய போற வேல இருக்கு
நீ வீட்லயே இருக்க மாட்டீங்களாட்ருக்கு
வீட்ல இருந்து என்னத்தங்க சாதிக்கெறது நானு
வெளிய போய் என்ன சாதிக் போறீங்க
இப்ப ஒண்ணு சாதிக்கில சாதிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருக்குற இந்த வெயில்ல வெளிய போறதே சாதனம்தா
அப்டிங்கப்பா
நாளைக்கு வந்து நா ஏ வாழ்க்கைல ஒரு பெரிய முடிவு எடுத்து பண்ண போற
ம்
நாளைக்கால்ல காது குத்த போற
ஆமா தம்பிக் குத்துறத பாத்து ரொம்ப பயமா இரு ருந்துருச்சு பயமா இருக்கு
ம்
ஆ ஆனா பாக்லாம் ஒன்னு வலிக்காதுன் நம்புற பாப்போ என்ன ஏதுன் இனிதா தெரியு
உம் ம்
வந்தப்ப நேத்து எப்பம்போலதா சும்மா ஆடியிட்டு வளாண்டுட்டு தவழ்ந்துட்டு நின்னுட்ருந்தா
ம்
எப்பம் போல தளபதி கச்சேரி ஓடிட்ருந்துது டான்ஸ் ஆடிட்ருந்தா திடீர்னு என்னப் பாத்து நடந்து வர ஆரம்பிச்சிட்டா வா வான் கூப்ட்டா எப்பயு தவழ்ந்துதா வருவா
நடக்குறானா இப்பதா ஒரு வயசே ஆவ்து அப்டின் சொன்னீங்க
ஏங்க எல்லா எட்டு மாசத்லயே நடந்துருவாங்கங்க ஏ தம்பி லேட்டுங்க இருந்தாலு நா அவ நடப்பான் சத்தியமா எதிர்ப் பாக்ல திடீர்னு வா வான் கூப் எப்பிடற அங்கிறது நடந்து வரான் எனக்கு என் கண்ணே கலங்கி போச்சு ஸ்ஸோ அதுக்குள்ள வளந்துட்டாங் கொழந்தன்
ஹ
முடியெல்லாம் வளர்ந்துருச்சு மண்டையில பெருசாயிட்டா
உம்
இனி கொஞ்சல்லா பெருசாயிட்டானா அப்பற தூக்குனா நடக்கறே நடக்கறன்னு எறங்கிருவா
உ பையன் புடிக்குமா பொண்ணு புடிக்குமா
எனக்கு தங்கச்சியு இருக்கு தம்பியு இருக்கு
உம்
ஆனா இவ ரொம்ப இவ ரொம்ப ஏஜ் கேப் வித்தியாசமா அதாவது எல்லா புரிஞ்சுக்கிற வயசுல நா இருக்கு போது அவ பொறந்தானா அதனால ரொம்ப ஸ்பெஷலா அநியாயத்துக்கு இந்த உலகத்திலேயே எனக்கு யார் பிடிக்கும்னு எனக்கு அவனைத்தா புடிக்கு
ம்
ஆனா இப்பயு யோசிப்பே என்ன சித்தி பண்றது பெருசாயி என்ட பேசாம போயிட்டான்னா என்ன பண்றது நா எல்லா யோசிப்பே
ம் இது கேப்பு எல்லா
இல்ல அதுக்கு எங்க சித்தி ஒண்ணு சொன்னாங்க அதெல்லா அவ பெருசாகு போது அவ புள்ள பொறந்துரு புள்ள பையல்லா பொறந்துரு நீ அவனுங்களை பத்தி கவலைப்பட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டாங்க
எங்க அத்த வீட்ல ஒருத்தவங்க இருக்காங்க
ஆஹ்
உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு அஞ்சு வயசோ ஆறு வயசோ செரியா அஞ்சு வயசு நாலு வயசுதா அப் போகணு கல்யாண பண்ணிட்டு போம்போது எடுத்துக்கலா யாருக்காகவு அழுகவே இல்ல எனக்காக தேம்பி தேம்பி அழுதாங்க ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல எங்க அம்மா எங்க அப்பா எல்லாருமே சொன்னாங்க
ஆஹ்
ஆஹ ஏன்னா உங்க கால்ல இருக்குல ஒரு வயசு முடிஞ்சவுண்ணே காலைல ம்ஹு எஞ்ச உடனே அவங்க வீட்டுக்கு போயிருவானாமா
அப்புடியா
ஆமா நைட்டு வரைக்கும் அவங்கிட்ட தா இருக்கணுமா நைட்டு் அப்பா வந்து தா என்ன கூட்டு போவாறம்மா அது வரையு அவங்க அவங்கிட்ட தா இருக்கணும்மா என்ன குளிக்க வச்சு சாப்ட வச்சட்டு எல்லாமே அவுங்க தா பண்ணுவாங்களாமா அந்த அளவுக்குலா என்ன பாத்துகிட்டாங்களாமா ஆனா இப்போ இருக்கல அவுங்க கூட நான் பேசுறதே இல்ல
நாலா அப்டித்தான இருக்கேன்
நேராய்டே வந்து ஃபீல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு ஒவ்வொரு பங்ஷனுகா போவோல அப் ஃபீல்லாம் பண்ணிருக்காங்க ஏன்டா பேச மாட்ற ஏன்டா பே
ஐயோ வெயிலுக்கு என்னால ஜூஸ் குடிக்காம வாழவே முடியமாட் டிது
ஆமா
ஆனா எங்க அப்பா என்ன அடி அடி அடின்னு அடிக்கிறாரு ஜூஸ் குடிச்சா நைடெல்லாம் இவே தூங்கவே விடமாட்டி இருமு இருமுனு இரும் முறை ஏன் இப்டி பண்றன் சேரிங்க சேரிங்க வக்கறேன்